ஹலோ
ஹலோ அம்மா விட்டு விட்டு கேக்குதுமா
ஆ என்னப்பா என்னப்பா
என்னப்பா ஆ அம்மா விட்டு விட்டு கேக்குது கொஞ்சோ வெளில வா மா
ஏப்பா
ஆ இப்ப கேக்குது இப்ப கேக்குது
ஆ
நாங்க வந்து உங்கள தூங்க உட மாட்டோ அம்மா நா வந்து உன்னைய தூங்க உட மாட்டே தூங்க உட மாட் டே தூங்க கூடாது தூங்க உடக் கூடாது தூங்க கூடாது ஒரு பத்து நிம்ஷோ பத்து நிம்ஷ இது என்ன என்ன மா சாப்ட என்ன எங்க அண்ணன் பாக்குற படத்த நீ பாக்குற
அண்ணே பாக்குற படமா சலங்கொலி யா
ஆமா கமல் படோ
கமல் படோ இல்லப்பா ஹந்தி நடோ
நாடகமா
சாப்டீளா சாப்டீளா
இன்னு மாமா வர்லமா
அடா என்னப்பா நாலு மணி வரியு சாப்டாம இருக்க ம் பரவால்ல வாழ்க்கே ஆ அப்படிதா இருக்கனு புருசே பொண்டாட்டினா
ஆ நெசமாவா
ஆமா புருசன் சாப்டோன்னே சாப்பறதுதானே பொண்டாட்டிக்கு வழக்கோ
உம்
அ
நா இன்னு சாப்படவே இல்ல பசி அ மாமா வந்தது சாப்பணுன்னு அது அப்படியே ஆயிடுச்சு அண்ண கூட இருந்தேனமா
அண்ணே கூட இருந்தான்னா எதுக்கு அண்ணே பொண்டாட்டி சாப்ட்டு சாப்பணுன்னா
இங் கூட நா இருந்தேனே சாப்படாம சாப்படாம
ஆமா சின்ன பிள்ளையில இருந்தது இப்ப போய் சொல்லுவால
அப்பிடி பழகிருச்சு
ஏ பழக்த்தா இப்ப உங்க வூட்டுக்காரு வரட்டுன்னுட்டு இருக்க ஆனா உ புள்ளைங்கலா சாப்டுகுதுல
ஏன் புள்ளைகளா எங்க அதுவு கல்யாணம் பண்ணா தான தெரியு
இல்ல இல்ல இப்ப அப்பா வரட்டுன் உட்காந்துருக்குகளா அப்ப அண்ணே வரட்டு நீங்களா இருந்தீக இல்ல
ஏன் புள்ளைகளா
ஆ
ரெண்டு இருக்குங்கம்மா
எப்டி இருக்குங்க வந்து மத்தியானோ சாப்டுட்டு அவ ஏன் பேச்ச
தம்பி வரட்டுன்னு இவ இருபே எங்க வூட்டுக்காரு என்ன பண்ணுவாரு நாலு பேரு உட்காருங்க நாலு பேரு சாப்புடுங்க அப்டிம்பார் நைட்டு மட்டு தானே எல்லாரு உக்காந்து ஒண்ணா சாப்ற து நைட்டு மட்டு தானே எல்லாரு ஒண்ணா உக்காந்து சாப்பறது
ஆமா ஆமா பகலில்லா அவுங்க அவுங்க ஆ ஆ ஆ
ஆ அதனால அம்மாவ் இந்தா வரே வைமா